ஹலோ
நா பேசுறது கேக்குதா
ஹலோ
நான் பேசுறது கேக்குதா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
எப்டி இருக்கிங்க நல்லா இருக்கீங்களா
ஹலோ
ஆஹ் கேக்குதா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்ருக்கீங்க இப்போ
தல காய வச்சுட்ருக்கேன்
ஓ செரி செரி
சாப்பிட்டீங்களா ஆஹ் கொழந்தைங்கலாம் நல்லா இருக்காங்க
உம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் நான் சாப்ட்டே
சரி
உம் அப்பறோ என்ன என்ன பண்ணிட் ட்ருக்கீங்க
நான் இப்போ வந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்ருந்தேன் அதுக்கப்றோ பேசி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுறே
ஓ அப்படியா
ஆமா
செரி அப்றோ
பிள்ளைங்க எல்லாம் ஒறங்கிட்டாங்கள
இன்னும் தூங்கல
அப்படியா
உம் தூங்க வச்சிட்ருக்கே
ஓ நேரமாயிருச்சே ஏன் இன்னும் தூங்கல
ஆ ஏற்கனவே சாயங்காலோ தூங்கிட்டாங்க பிள்ளைங்க அதனால இப்போ தூங்க மாட்டேன்றாங்க
ஓ சரி ஆமா இது ஒரு பெரிய பிரச்சன
ஆமா தூங்க வைக்காம தா இருந்தே தன்னாலேயே தூங்கி இரவு ஒரு ஒன்பது மணி வரைக்கு தூங்கிட்டாங்களா அதனால இந்த நேரோ தூங்க மாட்டிங்கிறாங்க
ஓ சரி சரி உங்கம்மா அப்பாலா எப்டி இர்
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்கப்பா பாட்டி எல்லா எப்படி இருக்காங்க
உம் அவங்களுக்கு என்ன பிரமாதமா இருக்காங்க
ஆஹ் சேர் சேர்
உம் நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன எதாச்சும் விசேஷமா
ஆமா ஊருக்கு போறோ கோயில் கொட கோயில் கொட நடக் குது சாமி கும்படறதுக்காண்டி ஊருக்கு போறோ
ஓ செரி செரி நானும் வரவா அப்போ
ஆஹ் சரி வாங்க
ஆஹ் சரி
காலைல சீக்கிரமாவே கெளம்பிரு அதனால நீங்களு சீக்கிரமா கெளம்பி வாாங்க
ஓ சரி அப்ப நா நாளைக்கு காலைலு ஒரு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சட்றே
ஆஹ் செரி
உம் சரி
சேர் அப்பறோ
அப்பறோ என்ன வருங்காலத்துல என்ன படிக்கிறதா இருக்கீங்க
நான் வருங்காலத்துல என்னோட இளங்கலைய முதுகலையாக்க முதுகலை பட்டம் படிக்கிறதா இருக்கறே முடிவு பண்ணிருக்கே உம்
அதுக்காக வீட்ல என்ன சொன்னாங்க
சரிதா சொல்லிருக்காங்க இந்த இந்த மாதந்தான் போயி பதிஞ்சிட்டு வரணு எதாவது ஒரு கல்லூரில போய் கேட் டு விண்ணப்பிச்சுட்டு வரணு
உம் நீங்க ஏதாவ்து ஒரு கல்லூரில கேக்கர்துக்கு பதிலா சிறந்த கல்லூரிஹள் எதுன்னு நீங்க கொஞ்சோ ஆலோசனை செய்து கொஞ்சோ தேடி பாருங்க
என் தங்கை ஒரு கல்லூரில படிச்சா அதே கல்லூரி நல்லா இரு க்கு அப்படினு என்னிடம் சொன்னாள் அதனால அந்த கல்லூரியே நான் தேர்வு செய்துள்ளேன்
ஓ அப்டியா சரி நீங்க எது நல்லா இருக்கும்னு பார்த்து முடிவெடுங்க உடனே முடிவெடுக்காதீங்க
ஆஹ் கண்டிப்பாக கண்டிப்பாக
அதுக்கப்புறம் எதுவும் அரசு தேர்வு எழுதுற ஆஹ் இது இல்லையா ஆலோசனை இல்லையா
ஆமா அரசு தேர்வுகள் எழுதித்தான் இருக்கேன்
உம்
இப்போ ம் இப்போததைக்கு எந்த தேர்வும் இல்லை இனி அடுத்த ஜூன் மாதங்களில இருந்துதான் தேர்வுகள் ஆரம்பிக்குது
ஓ அப்படியா சரி சரி நானும் அது போன்ற அரசு தேர்வுகள் எல்லாம் எழுதலாம இருக்கேன்
கண்டிப்பா நானு அதனுடைய இ அஹ் இது அழைப்பு வந்ததுமே நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்களும் பதிவு செஞ்சு எழுதுங்க
ஆஹ் கண்டிப்பா
உம் வேற என்ன அதற்கான புத்தகங்கள் தான் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது பள்ளி புத்தகங்களா எல்லாமே பள்ளி புத்தகங்கள்ல இருந்துதான் வரும் அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சா போதும்
ஓ இதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி பருவங்கள்ல படிச்சதுல இருந்தான் வருமா
ஆஹ் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாட புத்தகங்கள்ல உள்ள வினாக்கள் தான் வரும்
ஓ
ஆமா
சரி உங்களுடைய சத்தம் சற்று விட்டு விட்டு கேட்குது
அப்படியா இப்போ சரியாக கேக்குதா
ஆஹ் நீங்க பேசுறது நல்லா கேக்குது ஆனா சத்தம் விட்டு விட்டு வருகிறது
விட்டு விட்டு வருதா என்ன காரணம்னு தெரியலையே
ஆஹ் இப்போ பராவல்லே
ஆஹ் வேற என்ன சொ நான் இன்னைக்கு பருப்பு சாதம் சாப்பிட்டேன்
ஓ பருப்பு சாதம் நல்லா இருக்கும் கொழந்தைங்க சா அப்படியா நன்றாக சமைக்கு கத்துக்கிட்டீங்களா
ஆமா
ஓ சரி சரி
உம் ஆமா நல்லா சாப்பி டாங்க
ஓ சரி சரி உன் தங்கை எங்க இருக்கா இங்க இருக்காங்களா இல்ல வேலை பார்க்கும் இடத்தில் இருக்காங்களா
என்ன இங்கதான் இருக்கிறாள் வீட்டிலிருந்தே வேலை பா பாக்கிறாங்க
ஓ சரி சரி இன்னொரு தங்கை இருக்கிறாள் அல்லவா அவள் முதுகலை பட்டம் முடித்து விட்டாளா
ஆஹ் முதுகலை பட்டம் முடித்து விட்டால் இப்போது ஆசிரியை பனிக்கு படித்துக் கொண்டிருக்கிறாள்
ஓ அப்டியா
அவளு வீட்டிலிருந்தே படிக்கிறாள்
ஓ செரி செரி அ என்ன சொன்னீர்கள் நீங்கள் பேசுவது எனக்கு சுத்தமா கேக்கல ஏனு தெர்ல உங்களுடைய இணையம் ஏதோ சற்று சரி சரியில்லாமல் இருக்குது என்று நினைக்கிறேன் தொடர்பு என்ன ஆயிட்டுனு பாக்குறீங்களா கேக்குதா